ஹனோ வ வணக்கம் தோழி
நல்லா ம் நல்லருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
கே தோழி நைட்டுக்கு சாப்பாட்ல்லா செஞ்சாச்சா
ஆ செஞ்சாச்சு தோழி செஞ்சாச்சு இனிமேதா சாப்புட்ணு ம் நீங்க தோழி
ஆ செஞ் ம் ம் நா வந்து து சில விஷ்யங்ள அப்டே ஷேர் பண்றே சின்ன பிள்ளைல மறக்க முடியாம இருக்றது இந்த பொங்கலு அப்பறோ வந்து இந்த ம் குடியரசு தினோ சுதந்ர தினம் அந்த டைம்லலா வந்து எங்க எங்க ஊர்லனா எப்டினா அ நாங்க இப்பல்லா வக்றது இல்ல யாரு சின்ன வயசா இருக்கப்ப இந்த மாரி போட்டிகள்லா வப்பாங்க சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு பெரியவங்ளுக்கு வப்பாங்க சின்ன பிள்ளைங்ளுக்கு வப்பாங்க அப்ப வந்து எப்டி இருக்குனா பொங்கல்கு வந்து இந்த தெருவுல உள்ளவங்க வப்பாங்க அப்போதிக்கு அதே மேரி குடியர்சு தினத்துக்கு அந்த சைட்ல உள்ளவங்க வப்பாங்க ஒரே நேரத்ல யாரு வக்க மாட்டாங்க தனிதனியா ஒரு நாளு எடுத்துகிட்டு அதுல என்னனா வந்துட்டு காலைல வந்து பேர் குடுக்க சொன் எல்லாத்துக்கு காலைல ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஸ்ட்டு போட்டி ஸ்டாட் ஆக்றதே வந்து சின்ன பிள்ளைங்ள்ட்டேந்து பிஸ்கெட் சாப்ட்றது ஒரு மேரி கோல்டு பிஸ்கெட் இருக்குல ஒரு ரெண்டு பிஸ்கெட்டு குடுப்பாங்க வச்சுட்டு தண்ணி குடிக் க்காம சாப்படணு அது ரொம்ப குட்டி பிள்ளைங்க நா வந்து சின்ன பிள்ளையா இருக்கப்ப அதுவு விளாண்ட்ருக்கே பிஸ்கெட்ட சாப்ட்டு செகண்ட் பெரைஸு என்னமோ வாங்குனே அதுக்கு அப்பெல்லா வந்துட்டு என்ன டிஃ பன் பாக்ஷூ தட்டு பேஷனு இந்த மேரிதா குடுப்பாங்க வந்து
ஆமா ப்ரைஸ் எல்லா பாத்தீங்னா ம் ம்
ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்பறோ என்னனா நெறைய சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இந்த பு பலூன் இடுப்புல கட்டிட்டு ஒருத்தங்க பின்னாடி இருக்க பலூன இன்னொரு பிள்ளைங்க ஒடைக்கணு யாரு அப்டி அவுங்களோட பலுன ஒடைக்காம காப்பாத்துறாங்ளோ அவுங்கதா வின்னரு அ அந்த மரி அந்த இதுருக்கு அடுத்தது அதுக்கப்பறோ வந் ந்து அம்பது மீட்ரு வப்பாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு
ம் ம்
மீட்ருல இந்த வய்சுல உள்ளவுங்க சேரலா அப்டின்ட்டு அம்பது மீட்டர் நானு எங்க அக்காவுருப்போ அ ரெண்டுதுலயு வந்து அம்பது மீட் ட்ரு அப்பறோ நூறு மீட்ரு வப்பாங்க எங்க அக்கா எப்ப பாத்தாலு வந் து ரன்னிங் அவுங்களா அத்லட்ல கொஞ்சோ இது அவுங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துருவாங்க எப்பயு ரெண்டுத்துலியுமே நா பின்னாடியே ஓடி ரெண்டாவது வந்துருவே வந்துட்டு அதுலே ம் ஒருவ அப்பவே இருக்குங்க பிள்ளைங்கல்லா நெறைய பேர் இருப்பாங்க அங் ஜாலியாருக்கு போய் அந்த லைன்ல நின்ட்டு அந்த போட்டிக்கு இது பண்றது அம்பது மீட்ரு நூறு மீட்ரு முடியு முடிச்ச கையோட அடுத்தது வந்துட்டு இ இது வப்பாங்க லெமன் ஸ்பூனு அது வந்து ம் அதுக்கு பெ பேர வ எதுவோ விளாட் றமோ விளாடலையோ பேர் ஆர்வமா போய் குடுத்துருவோ இது டான்ஸ் பாட்டு பாடுறது காலேயே குடுக்க சொல்லுவாங்க அதுக் கு ரெண்ரூவா குடுக்கறதுக்கு முன்னாடி ஏன்னா பாட்டு போடணு அந்த இதுக்கெல்லா அவுங்க வாடக குடுப்பாங்கல்ல அதுக்காக ரெண்டு ரூவா வாங்குவாங்க
ம்
அந்த இது ஒண்ணுது ஆ ம் ஏதோ லெமன் ஸ்பூன் வந்துட் டு எடுத்துட்டு ஓடுவோ அதயு ஆ அதுல ஒரே ஒரு தடவ தா இதுவரை க்கு வந்துட்டு மூணாது பிரைஸ் வந்தே மத்தபடி வந்ததே கெடையாது ஒரு நாளு உளுந்துரு ஓடி ம் நெறைய பேர் இருப்பாங்க அதுல வந்துட்டு ஏதோ பார்ட்டிசிபேட் பண்றதுக்குன்னு பண்ணுவோ அது வே
அது ஒரு ஜாலிக்காக தானே போறது நம்ம அதுல வின் பண்ணோ அப்டி இப்டிங்கிறத விட ஜாலியா இருக்கு எல்லா பிள்ளைங்களு சேந்தே இருக்குறது
நாமா சோடா பட்டில் நெரப்புறது அடுத்து வப்பாங்க இந்த கலர் தண்ணி கலந்து வச்சிட்டு சோடா பாட்டில் அங்க வச்சிட்டு போய் கைல அள்ளி போய் மோந்து ஊ த்துறமாரி அதுல நா வந்து வேடிக்க தா பாத்துருக்கே இது வரைக்கு அப்ப சின்ன பிள்ளையா இருந்ததுனால சேத்து கில வயசு கொஞ்சோ கூட உள்ளவுங்களதா வந்து சேத்துக்கிட்டாங்க அப்பறோ கொஞ்சோ பெரிய பிள்ளையா ஆனதுக்கு அப்பறோ அந்த மாரில்லா வக்கிறது இல்ல நானு வச்சாலு போகல கொஞ்சோ வந்துட்டு ஆ வேடிக்க மட்டு பாக்குறதோட வுட்டாச்சு அது வந்து நல்லா எல்லா ஓடி போய் வெளாடுவாங்க நம்மளு கத்திகிட்டு உக்காந்திருப்போ பக்கத்துல இருந்துட் ட்டு முடிக்க போறாங்க முடிக்க போறாங்க அப்டி அத முடிச்சக் பேயோட ஸ்கிப்பிங் ஸ்கிப்பிங் வப்பாங்க யார் கடைசி வரைக்கு ஸ்கிப் பண்ணிட்டே இருக்கா அப்டின்னு சொல்லிட்டு அது வப் பாங்க அது நல்லா இருக்கு இத்தன கேம் வச்சு இதுக்கப்பறோ வந்துட்டு பசங்களுக்கு எடேல வைக்கணும்ல பொம்பள பிள்ளைங்களா கேம் வெள்ளாடுது அவுங்களுக்கு வந்து என்னன்னா ஸ்லோ சைக்கிள் ரேஸ் வப்பாங்க
ம் ம்
ஸ்லோவா ஓட்டிட்டு வந்து யாரு வின் பண்றாங்க அப்டின்ட்டு அது அதுக்குள்ள மத் தியானோ ஆயிடு மத்தியானோ வர்றதுக்கு இப்ப வந்து மத்தியான டைம்லல்லா வந்து இந்த டின் இருக்கு பாருங்க டின்னு மாரி இந்த தகர டப்பா அப்ப எல்லா வந்து இருக்கு அத அடுக்கி வச்சி பாலு பால் போட்டு அத யாரு அடிச்சி இது பண்றாங்களோ அது அதுக்கெல்லா அஞ்சு ரூவா அப்ப தகரடப்பா விளாடுறது இதுக்கெல்லா அத வப்பாங்க அப்பறோ கொஞ்சோ மூணு மணி நாலு மணி அந்த ஸ்டேஜ் வர்ற டைமு பானை உடைக்கிற போட்டி வப்பாங்க அதுலலா ஆ பசங்க ஆம்பளைங்க எல்லா கலந்துப்பாங்க வந்து பான உடைக்கிறது அதுல வந் அதுக்கு வந்து பத் பத்து ரூவா அந்த டைம்லல்லா ஒவ்வொன்னுத்துக்கு செலவு பண்ண வாங்க முடியாது இப்டி சொல்லி வாங்குனாதா வந்துட்டு அவுங்களு ரொம்ப கஷ்டமா இருக் கு அது வாங்கு வாங்க பான ஒடச்ச கையோட ஈவினிங் வந்து பெரியவங்களுக்கு லேடிஸ்க்கு வந்து மியூசிக் சேரு அது வப்பாங்க அத பாக்குறப்ப ஆ பெரியவங்கல்லா ம் ஆ டக்குன் வெறி கொண்டு எல்லா விளையாடுவாங்க அத வாங்கணு பண்ணணு அப்புடின்ட்டு உம் உம் ஆனா வந்து இந்த காசு வாங்குற சில கேமுக்கு எல்லா வந்துட்டு ப்ரைஸ் வந்து பெருசா இருக்கும் ஒரு போனி அந்த மாரி குடுப்பாங்க அதனால தான் அதுவும் ஜாஸ்தி இருக் அப்றோம் வந்தா அந்த மியூசிக் சேர்ல வந்துட்டு விளையாடுவாங்கங்க நல்லா வந்துட்டு அப்ப அவங்க எல்லா சின்ன பிள்ளையில இருந்து விளையாண்டுட்டு இருந்தாங்களா பெரியவங்க ஆஹ் அந்த மாரி இருந்துட்டு அவுங்கல்லா விளையாண்டு ஜெயிச்சுருவாங்க அப்றோ சாய்ங்காலம் ஆயிடும் எல்லாரும் வந்துட்டு அப்படியே ஸ்டேஜ் அ போட்டு ஸ்டேஜ்ல எல்லாம் வரப்போக அஹ் இருந்துட்டு மெயினா நா ஆளுங்க அந்த அந்த ஊர்ல உள்ளவங்க யாராவது பெரியவங்கள கூப்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பேசுவாங்க பேசிட்டு அதுக்கப்புறோ என்ன பண்ணுவாங்க ம்ம்ம்ம் பாட்டு பாட்றது ஃபஸ்ட்டு எல்லார் தி பாட்டு பாட வுடுவாங்க யார் யாரு என்ன என்ன பாட்டு நல்லா ஒரு பொண்ணு அ இருப்பாங்க வந்துட்டு சின்ன வயசுல இருந்து பாத்திருக்கேன் அந்த பொண்ணுக்கு கொஞ்சோ கண்ணு தெரியாது அவுங்களுக்கு ஆனா பாட்டு சூப்பரா பாடுவாங்க வந்துட்டு எல்லாமே அவுங்களுக்குதா இது வரைக்கும் ஃபஸ்ட் ப்ரைஸ்ஸே பாட்டு பாடுறதுல மட்டும் உம்ம்ம் எப்பயுமே ஒரு நல்ல எல்லா அந்த எப்புடின்னா ஒரு அப்டியே பாடுறவுங்க மாரியே இருக்கும் ஒரு இதுமே இருக்காதா உம் அந்த இது இருக்கும் அப்றோ எல்லாரும் பா எல்லா காமெடியா இருக்கும் இந்த சின்ன பசங்க எல்லாம் வந்து பாடுவாங்க ஹ அதெல்லாம் கொஞ்சோ கொஞ்சோ லைன் அப்டியே பாடிட்டு அதெல்லா இருக்க கொஞ்சோ இதா இருக்கு க்கு அதுவே ஓடு நல்ல டைம்ம அஹ் அதுக்கப்றோம் வந்துட்டு இதுவே ஒரு எட்டு மணிக்கிட்ட வந்துரும் அப்றோ சே குருப் டான்ஸ்ஸு சோலோ டான்ஸ்ஸு எல்லாமே இருக்கும் பாட்ட போட்டுவுட்டு அப்றோம் எல்லாமே கீழேயே உட்கார்ந்துருவா வந்துட்டு அந்த தெரு மாரி தான் இருக்கும் அப்டியே கீழேயே எல்லாம் உட்காந்துட்டு ரோடு எல்லாம் வந்துட்டு பெருசா தெரியாது வந்துட்டு உக்காந்துருவோம் வண்டி வந்தாலும் சுத்தி போய்க்கும் அந்த தேதியில வந்து
ஓகே ஓகே ஆஹ்
அப்புறம் டான்ஸ் எல்லாம் ஒவ்வொன்னா பாத்துட்டு அதுலல்லாம் வந்துட்டு என்ன நா பாட்டு பாடுறதுலயும் ஒரு தடவ வின் பண்ணேன் நான் செகண்ட் ப்ரைஸ் வாங்குனேன் இந்த பாட்டு வேட்டைக்காரன் படம் இருக்கும்ல விஜய்யோடது அதுல இந்த இந்த கரிகாலன் காலம் போல அந்த பாட்டு பாடி செகண்ட் உம் அந்த பாட்ட பாடி செ செகண்ட் ப்ரைஸ் அதுல அதெல்லாம் நா வந்து விண்ணே பண்ண மாட் மாட்டேன்னு நினைச்சேன் கடைசில அந்த பரிசுக் கொடுக்குறப்ப கூப்டுறாங்க செகண்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்ன்னு கூப்பு பாத்து கூப்புடுறாங்க ஆஹ் ஆஹ் உம்ம்ம் ஆமா அது வீட்டுக்கு நான் போயிட்டேன் இன்னொரு பிள்ள வந்து பக்கத்து வீட்டு பிள்ள வந்து வாங்கிட்டு வந்து ஏய் இந்தா உனக்கு செகண்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க பாட்டு பாடுறது அப்படின் சொல்லி கொடுத்துச்சு அப்புறம் டான்ஸ் டான்ஸ்ல ஒரு ஒரு தடவ தான் இது வரைக்கும் ஆடி இருக்கேன் அதுலயும் உம் உம் அது ஒரு தடவ ஆடி அதுலயும் செகண்ட் ப்ரைஸ் கரெக்டா வந்துச்சு அஹ் மூணு பேரு ஆடணும் மூணு பேத்துக்கும் தனித்தனியாவே கொடுத்துட்டாங்க டான்ஸ்லயும் அதே மாதிரி ஒரு பொண்ணு இருக்கும் சின்ன பொண்ணு தா வந்து அவுங்க அக்காவா ஆமா அ அக்காணா பெரிமா பொண்ணு அந்த மாரி அவுங்க நல்லா டான்ஸ் ஆடுவாங்க டான்ஸ் மாஸ்டர் நறைய ஸ்கூல்ல எல்லா போய் ஆடுவாங்க அவுங்க அந்த பொண்ணுக்கு சொல்லி குடுக்குறனால அந்த பொண்ணு சூப்பரா ஆடு சின்ன பொண்ணுதா நல்லா ஆடு அந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்ச மாரி டான்ஸ் நல்லா ஆடறவங்க அவுங்கல்லா
ஓகே ஓகே இந்த பாட்டு பாடுறதுக்கு அ
அதெல்லா நல்லா இருக்கு அப்புற கிஃப்ட் குடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு ஆர்வமா வந்து எல்லா அந்த படிலயே உக்காந்துருப்போ அந்த ஸ்டேஜ் படில கூப்ட்டொன்னே குடு குடு ன்னு ஓடறது ஓடிட்டு அத வாங்கிட்டு வீட்ல போயிட் டு ஒவ்வொன்னா குடுத்துட்டு குடுத்துட்டு வருவோ அடுத்தது என்னைய கூப்டுவாங்க இருங்க அடுத்தது குடுத்துட்டு வந்தர்றோ அப்டினு ம் வீடும் பக்கத்துலதா ஆம்மா அந்த சின்ன சின்ன பொருளே பயங்கர மா இருக்கு ஆனா சேந்துருச்சுனா அதுமே விளாண்டு விளாண்டு கொஞ்ச பொருளு சேத்து வச்சாச்சு ம் நல்லாருக்கு இதே மாரி முன்னாலலா வந்து டான்ஸுமே வெப்பாங்க இந்த சுதந்திர தினத்தப்பல்லா சும்மா வந்துட்டு இந்த டான்ஸ் ஆடுவாங்கல்ல ஒரு பாட்டுக்குமே அந்த மாரி நறையா ட பாட்டுக்கெல்லா வந்துட்டு ஆடுவாங்க அதெல்லா உக்காந்து அப்டியே உக்காந்து பாப்போ அம்மா அம்மா எல்லாமே வந்து உக்காந்து பாப்பா பாங்க அம்மாச்சி எல்லாமே நாங்களு அப்டியே உக்காந்து பாத் டு ஒவ்வொன்னா அப்ப பெருசா என்டர்டெய்மெண்ட் இந்த மாரி தானே இருக்கு
ஆமாமா அப்பயல்லா இந்த மாரிலா நடத்துறதா எல்லாரு சேந்திருக்கிற மாரியு இருக் க்கு ஃபர்ஸ்ட் அக்கம் பக்கத்துல யார் யார் இருக்காங்கன்னு எல்லாரையுமே தெரியு அப்பய்லா இப்பெல்லா பக்கத்துல கூட யாரு இருக்காங்கன் தெரிய மாட்
இப்பல்லா வந்துட்டு வக் சில இதுக்கு வக்கிறாங்க இந்த திருவிழா டைம் பல்லா சேர் போட்டு உக்கார வெக்கிற மாரி வெக்கிறாங்க ஆனா ஆளே இல்ல பெருசா பாக்குற அளவுக்கு இல்ல எதோ வந்த நின்ன ரெண்டு செ கண்டு பாத்துட்டு அப்டியே வந்துட்டு கெளம்பிர்றாங்க இந்த மாரிதா இருக்கு ஆன நறைய இந்த விஷயங்கள்லா நல்லா இருக் க்கு இதெல்லா வந்துட்டு விளாடறது எல்லாமே
கண்டிப்பா
ம் அதே மாரி இன்னொரு தெருவுல வெப்பாங்க அங்கேயு போயிருவோ அங்கேயும் போயிட்டு இதே மாரிலா விளாண்டுட்
ஆ ஆ ஓ சரி சரி ஆனா இப் இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு அப்டினா என்னாங்கிறதே தெரியாம போச்சு ஒன்னு ரெண்டு எடத்துல வக்கிறாங்க அதுவு கம்மியா வக்கிறாங்க அதுக்கு நெறையா பேர் பிள்ளைங்கள அனுப்பவு பயப் படறாங்க அந்த மாரி ஆயிடுச் முன்னெல்லா பிள்ளைங்க பாட்டுக்கு போவாங்க இப்ப நாங்கலா போவோ நாங்க பாட்டுக்கு விளாடுவோ வருவோ இப்ப அந்த மாரி பிள்ளைங்கள விடவே முடிலையே சத்
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா விளாண்டுட்டு வந்துருவோ நம்ம கரெக்டா அது இல்லாம அந்த ஊர்ல உள்ளவங்களுக்கே நம்மள தெரியும்ல அ இவுங்க இவுங்க பொண்ணுதா அ நம்ம விளாண்டுட்ருந்தாலு இப்ப நம்ப அம்மா வந்து எம்பிள்ளைய பாத்திங்ளாங்க இந்தா அங்கதா நின்னுட்ருந்து
ஆ போயிடுவாங்க ஆமாமா கண்டிப்பா இப்ப அந்த மார்லா எது மே இல்ல
ம் யாருக்குமே தெரிய மாட்டிங்கி கீழ் வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்ளுக்கே தெரிய மாட்டிங்குது சரியா ம் அந்த மாரிலா இருக்கு ஆனா இதெல்லா ஒரு நல்ல ஒரு இதா இருந்துச்சு அந்த டைம்ல இப்ப நெனச்சா கூட அந்த ட்டு ஒ நல்ல ஒரு இதா இருக்கு
அ அதெல்லா ஒரு நல்ல ஞாபகங்கள் தா
ஆமா
ஆமா கண்டிப்பா சொல்லப் போனா இது மாரிலா இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு கெடைக்கல பாவ
ம் ஆமா ஆமா
ம்
ம் உங்க இதுல இந்த மாரிலா நடந்துருக்கா
அ நடந்துருக்கு நானு சின்ன பிள்ளைங்கள்ல வந்து கலந்திருக்கே இந்த மாரி இதுல எல்லா ஆமா அந்த கோவில் திருவிழா இந்த மாரி இதுல எல்லா வந்து இந்த மாரி போட்டிகள்லா வெப்பாங்க
சேரி சேரி தோழி ம் அதா இதெல்லா ஒரு இது நல்ல ஒரு டான்ஸ்லா வந்துட்டு அப்ப உள்ள பாட்டுங்களே பயங்கரமா இரு கு சின்னதா இருக்கதுவே நெறைய அந்த சின்ன பிள்ளைங்